நீங்க நாங்களும் நன்றாக இருக்கிறோம்
ம் இப்ப பாத்தீங்கன்னா இயற்கைய பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு அழகான விஷயம் இயற் கைலா பாத்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் வந்துட்டு சேர்ந்திருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத் தீங்கன்னா ஆ காடுகளா இருக்கட்டு மலைகளா இருக்கட்டு கிளிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாமே வந்துட்டு ரொம் ப அந்த இயற்கையில சேர்ந்திருக்கனால அழகா இருக்கு இயற்கை அப்டின்னாலே பாத்தீங்கன்னா தானா உருவாகற விஷயோ தானா வந்துட்டு அ வளர்ற விஷயோ அந்த மாறி சொல்லலா இயற்கையா வந்துட்டு ஒரு செடி வளர்றதா இருக்கட்டு ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா கடவுள் தான் பண்றாங்க
ம்
அப்டி இருக்கும்போது அவுங்குளுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையா வந்துட்டு வளருது அப்டின்னே சொல்லலா இயற்கையா நம்ம வந்துட்டு இது பண்றோ அப்டின்ட்டு ஒரு செயற்கையா ஒரு விஷயங்கள் வந்துட்டு செய்ய அந்த மாரி வந்துட்டு ஆ நெறைய இருக்கு இப்ப மரங்கள் செடிகள்லா பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுவாவே வந்துட்டு எவ்ளோ இய ற்கையா வளர்து சொல்றீங்க ஆனாலு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நம்மலா வந்துட்டு அழிச்சு வந்துட்டு வீடெல்லா கட்டிட்டு வந்துட்ருக்கோ நெறைய கட்டிடங்கள்லா கட்றோம் இப்போ வந்து சில பேருக்கு வந்துட்டு புரியுது அந்த இயற்கையோட முக்கியத்துவம் அதனால பாத்தீங்கன்னா இப்போ வீட்லேலா வந்து ட்டு செடிகள் அந்த மாரியெல்லா வளக்க ஆரம்பிக்கிறாங்க
ஆமா
அந்த மாரி இருக்கும்போது அவுங்க வந்துட்டு ம்
ம் இங்க எல்லாமே வந்து எப்டி இப்டினாக்கா எல்லாமே கடவுள சார்ந்துதா இருக்கு அனைத்துக்குமே வந்து அழகு சேர்க்குறது செரி அதுக்கான உயிரை தருவது சரி அத வந்து வளருவது சரி எல்லாமே வந்து தொன்று தொட்டு தான் இருக்கு இப்ப பாக்க போனீங்க அப்டின்னாக்கா எல் எல்லாமே இலவசந்தா இப்ப நம்ம வந்து தேன் சாப்புட்றோ அந்த தேன் வந்து நமக்கு வந்து கடைல வாங்குறோ கடைல வாங்கி ஒவ்வொன்னு அங்கங் க ப்ராசஸ் ஆவுது அது எடுக்கறவங்க யாரோ ஒருத்தர் அத எடுக்குறாங்க ஆனா அத எடுத்து நம்ம கைக்கு வந்து நம்ம அத ருசிச்சு ரசிச்சு சாப்புட்றோ ஆனா வந்து அந்த தேன வந்து சேர்க்கறது அந்த தேனீ தா அந்த தேனீ வந்து எத்தன எடத்து த்துல இருந்து எங்கெங்கெல்லா இருந்து அத எப்டி எடுத்துட்டு வரு அத எடுத்துட்டு வந்து கூட்டா சேக்கு அது ஒரு அழகுதா அந்த தேனீ வந்து அதனுடைய கூட்ட கட்றது ஒரு அழகுதா அதனுடைய கூண்டு நீங்க இது வரையு பாத்துருப்பீங்களான் என்னனு தெரில நம் பாத்துருக்காரு அது அந்தளவுக்கு அழகா இருக்கு க்கு அது வந்து சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கு ஒவ்வொரு தேன் பூச்சிக்கு ஒவ்வொரு வீடு மாரி அது அந்த வீட்டுக்குள்ள அதனுடைய அ அத தேன்கள வந்து அந்த அமிலத்த வந்து அதுல சேத்து அத வந்து நமக்கு வந்து கெடைக்கு அதே மாதிரிதா வந்து சிட்டுக்குருவியு மின்னெல்லா வந்து சிட்டு குருவி வளர்ச்சி த இருந்துது முன்ன அதிகமா இருந்து இப்போ வர வர வந்து அதனுடைய அந்த மோ செல்லு ஆ என்னாது அந்த துலைபேசியுடைய அந்த கதிர்வீச்சுனால வந்து எதுவுமே வந்து வ ஆ வளர்ச்சியு கெடையாது அதுவு அழஞ்சி கிட்டே வருதுங்க அதுங்க இப்ப கூட வந்து சே இப்ப நா இருக்கறது வந்து நல்ல ஒரு அ பெரிய இதுல தா இருக் க்குறே ஆனாலுமே வந்து அங் நா பாக்கதா செய்யறே எனக்கு பின்னாடி இருக்கறது ஒரு தோடம் மாரி இருக்கு எப்டின்னா இந்த இந்த இந்த ஊருக்கு தேவையான இந்த குடிநீர வந்து இங்கேருந்துதா வந்து விநியோகோ செய்றாங்க எல்லாத்து எல்லார் வீட்டுக்கு போய் சேர்ற மாரி குழாய் வழியாக எல்லா பேய் சேரு அந்த மாரி எடோ இருக்கறதுனால பின்னாடி அந்த எடத்துல வந்து செடி கொடிகள் இதெல்லா இருக் குறதுனால அங்க வந்து நான் அந்த சிட்டுக்குருவி இதெல்லா வந்து கத்தறத அப்பறோ வந்து இந்த அ சின்ன சின்ன பூச்சிக்கள எல்லாமே வந்து என்னால இங்க பாக்க முடிது மத்தவங்களால அது வந்து பாக்க முடியாது அப்டி இருந்துமே நா வந்து ஏ வீட் நா மாடி தோட்டந்தா அமைச்சிருக்கே அத மாடி தோட்டோ அமைச் சே வந்து என்னால வந்து அது காய்கறி விநி விநியோகம் பண்ண முடியல என்னால போட்டு அத வந்து அந்த செடிய நட்டு அதுலருந்து எடுக்க முடியல அ என்னால முடிஞ்சது வந்து இந்த ஷோ செடி அப்றம் வந்து இந்த கத்தால இந்த மாரி வந்து ஒவ்வொரு தேவைகளுக்கு தகுந்த மாரி இந்த இப்போ பாத்தீங்கன்னா பித்தப்பைக்கு சாரி அந்த அ கிட்னினு சொல்லுவாங்க அதுக்கு வந்து தேவையான அந்த கல்லு வரு அது அந்த இத வந்து வெளிய எடுக்குறதுக்காக ஒரு செடி ஏண்ட இருக்கு அந்த செடி பாத்தீங்க அப்டினா ஆ அந்த கட்டி போ கட்டி போட்டாலு குட்டி போடுன்ற மாரி அந்த இலைய நம்ம கட்டி போட்டோ அப்டின்னா அதுல இருந்து அது வந்து முளச் சி வரும் நீங்க வந்து மண்ணுல போட்டு பாக்குறதா பாத்துருப்பீங்க நீங்க ஆனா வந்து அது வந்து எப்டின்னா ஒரு க ஒரு நூல்ல கட்டி தொங்க வுட்டுட்டீங்க அப்டின்னாக்கா அதுலேயே அந்த அந்த எலேய்லேருந்தே வந்து அதுக் வந்து உயிர் திலந்து அத ஒரு செடியாவே வளரு இதுவர நீங்க பா்த்திருக்கீங்களால்ல நீங்க இந்தந்த மாதிரி எதுவு பாத்திருக்கீங்களா
ஆ இல்ல நா அப்டி எதுவ் பாத்ததுல்ல நா அந்த தேன் கூடலா பாத்தீங்கனா நா பாத்ததேல்ல நா வந்துட்டு ஆ எப்டி சொல்றது ஃபோட் டோல வீடியோல அந்த மார் தா பாத்துருக்கே நா நேர்ல இதுவரைக்கு பாத்ததுல்ல நேர்ல பாத்துரு க்க பாத்துருக்கே இருந்தாலு தூரத்லர்ந்து பாத்துருக்கே அது கிட்ட எப்டிருக்கு அது சும்மா தூரத்லந்து பாத்தா ஒரு கூடு மாறி அப்டி தெரியு தா அந்த மாதிரி தா நா வந்து பாத்துக்கே பாத்தீங்கனா நம்ம முடிஞ்சளவுக்கு ம்
ம் நா இப்போ இப்போ நா இருக்குற நேரக்கு பின்னாடி சொன்னேனே தண்ணி விநியோகம் பண்ற எடம் சொல்டே அங்க வந்து அது கூடு கட்டு வர்ஷம் வர்ஷம் வந்து அத வந்து எடுக்றது ரொம்ப பெரிய ப சொல்றது பெரிய வேலயாருக்கு அவ்ங்ளுக்கு வந்து அது பொக போட்டு அது எடுப்பாங்க அது அங்கு யாருமே இருக்க முடியாது இருந்தாங்க அப்டின்னா அது கடிச்சிரு அத ராணி ஈன்னு அது வந்து அந்த நம்ம கல்ல கொண்டு எரிஞ்சாலு செரி இல்ல எதாச்சு ஒண்ண வச்சு அத வந்து நம்ப தட்னாலு செரி அத மோப்பம் புடிச்சி அதுல யாரோ டய ஆ வியர்வையோ இல்லனா நம்முடைய வாசனை திரவ அதுல இருக்கு அத கண்டு அது வந்து நம்மள கரெட் டா வந்து நம்ப்ள புடிச்சு கடிக்கு அது அந்த அந்த அளவுக்கு அதுக்கு வந்து மோப் ப சக்தி இருக்கு மோப்ப ஈர்ப்புருக்கு யாரு கடிக்கிறா யாரு அடிக்கிறா என்ன ஏதுன்றதெலா இருக்கு இப்ப பாத்தீங்க அப்டின்னா நா சொன்னனே பின்ன மேல வந்து நா தொ மாடி தொட்டோ மாரி வச் வச்ருகே அப்டின் சொல்ட்டு அத் அது வந்து நமக்குமே வந்து அது ஆரோக்யோந் தா ஏனா காலைல எந்ரிச்சு அதுக்கு வந்து தண்ணி உடனு அது எப்டிலா வளர்து அப்டின் சொல்லி கண் கூடா பாக்கணு பரவால்ல இது வளர்துன்ன அதுக் தா மு முக்கியத்துவோ குடுபோ நம்ம பிள்ளங்கள்ட சொல்லுவோ அவ்ங்ளு வந்து அதுக்கு தண்ணி பாச் ச்றதோ இல்லனா வந்து அதுக்கு தேவயானதோ எதாச்சு ஒண்ணு செய்வாங்க அத அது செய்தாங்ன்னா அவங்ளுக்கு வந்து அது கொஞ்சோ உச்சாகமாவுருக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்தோ வீட்லருந்துட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்தோன்ற ஒரு ஒரு ஒர் நல்ல இது இருக்கு
ம் நம்ம பாத்தீங்னா நம்ம சுற்றுச்சூழல வந்துட்டு நல்லபடியா நம்ம தா வந்துட்டு பாத்துக்குணு நெனக் இப்ப பாத்தீக்னா ஒரு செடி வளரக்றது வந்துட்டு ரொம்போவே வந்துட்டு அது நல்ல நமக்கு தா வந்துட்டு ட்டு நல்லது அதுனால பாத்தீனா நமக்கு ஆக்ஜன் கெடைக்குது இன்னோரு விஷ்யோ அது வந்துட்டு ஒரு பழமார்ந்தாலோ காயார்ந்தாலோ காய் கீரயார்ந்தாலோ அதுலந்து நம்ளுக் பாதிங்னா பலன் கெடைக்கிது இல்லப்போ முருங்ககீரலா வளத்தோ அப்டீன்னு சொன்னா அது ரொம்பவே ஒடம்புக் க்கு நல்லதுல்லியா அதனால நம்மோ இருக்குற மரத்தியு முடிஞ்சளவுக்கு வெட்டாமருக்கணோ நம்ம மரங்களியு வந்துட்டு வளக்கணு இன்னு நம்ம இருப்பிடத்த வந்துட்டு நம்ம ரொம்ப இருந்துட்டு சுத்தமா க்றோ அப்பதா வந்துட்டு இ நம்பளால இது முடி இப்போ வந்துட்டு நம்மருக் க்றட சுத்தமாருக்கு எதுர்லருக்றட இதுனா அங்கர்ந்து நமக்கு பாதிப்பு வந்துட்டு கண்டிப்பா ஏற்படு எல்லா மக்களுமே ஏனா அங்க ஏதாச் குப்பருந்து ச்சு எதுவாருந்தாலோ அதுலந்து பூச்சி இருக்குட்டு புழுக்களாருக்குட்டு உருவாகி வரதாருக்கட்டோ ஒ அது மாதிரி வந்து த்து நறீய விஷ்யங்கள்ருக்கு இப்போ அதுதா இந்த பாத்தீங்ன்னா அது நம்ம நம்ம வீட நம்ம வந்துட்டு சுத்தமா இது பண்ணி வச்சுக்றோமே தவிர பாத்தீங்கா நம்ம வெளிய்லயாருக்கட்டு ப பக்கத்துல்லியாருக்குட்டோ நம்ம அதுலா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பாக்காம கேக்காம நம்ம வந் சுத்த செய்யாம அப்டியே வந்து விட்டுர்ரோ அதுலா வந்துட்
ஆ அதுதா அது வந்து ஒருத்த ஒர் தரு செய்றதுனால மத்தவுங்க வந்து அத வந்து எதுவு வந்து எப்டி சொல்றது அந்த தவற வந்து மத்தவுங்களு சேந்து செய்யறளவுக்குதா இங்கிருக்கு இங்க சூழ்நெல அந்த மாரி இருக்கு அது வந்து ஒரு ஒரு நன்மையா கருதி யாரு செய்ய மாட்டேன்றாங்க ஒரு பத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அப்டீன்னா அத வந்து எதிரு இருக்குறவங்கல ரெண்டு வீட்டுக்காரங்களா இருக்காங்க அப்டி இருக்கும் போது வந்து அது அப்டியே தட்டி போவுது ஒண்ணுமே கெடையாது வீட்டுக்கு முன்னாடி வந்து அது ஒருத்தர் வந்து மரோ வெச்சாரு வேப்ப மரோ வெச்சாரு அது வந்து எவ்வளோ நல்லது அ அப்டீன்றது வந்து அந்த எட்டு பேருக்கு தெரியுது அந்த ரெண்டு பேருக்கு என்ன தெரியுது அப்டீன்னா அதையுடைய எலைகள்யே உதிந்து வுழோ அத பெருக்கணோ அது ஒரு வேலையாவோ அதனால வந்து வேண்டா அப்டீன்னாங்க இப்போ அந்த மரோ வந்து மூணு மாடி அளவுல வந்து வளந்துருக்கு அது நல்ல நெழல் தருது அதனோடைய காத்த சுவாசிக்கிறாங்க இப்ப புரியுது அவுங்க முன்னாடி வெ க்கிம் போது வந்து அத வந்து அவுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சண்ட போட்டாங்க இந்த மாரி நமக் கு இது வண்டி விடவே இங்க எடோ இல்ல நீங்க வந்து செடி எங்க நடுறீங்களே இது நியாயமா இது செரி கெடையாது அப்டீலா சொ சொன்னவங்க இப்போ பரவால்ல அந்த நெல்லதா வந்து அவுங்க வந்து ஒக்காறாங்க யாரு சொன்னாங்களோ அவுங்க வந்து ஒக்கார அளவுக்கு ஆயிருக்குது அதே மாரிதா வந் து இப்ப நீங்க சொன்னீங்க அது மாரி ஆக்சிஜன் கெடைக்குது நல்லது அப்டீன்னு சொல்லி சொ சொன்னீங்க அத வந்து எல்லாரோ வந்து கருதி அவுங்கவுங்க அவுங்கவுங்க வீட்டு கிட்ட செடி வெக்கிலனாலுமே வெக்கிறவங்களையாவது வெக் க விடணோ அதையுமே செய்ய விட மாட்டேன்றாங்கன்னா போயுதா இதுவா இருக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா வீட்டு முன்னாடி குப்பைகலப் போடுறதும் கொல்றதும் குப்பைய போடுறதுக்குன்னு எடோ இருக்கு அங்க கொண்டு போய் போட மாட்டேன்றாங்க தெருமொனையில கொண்டுட்டு போய் போட் டு வந்துறாங்களா யாராது பாக்குறாங்களான்றத பாக்குறாங்களே தவிர நம்மளோடைய சுத்தத்தை சுகாதாரத்தையு வந்து யோசிக்குது கொஞ்சோ கூட யோசிக்குது கெடையாது
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரிதா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வோர் எடத்துலயோ இப்ப பாத்தீங்கன்னா அப்டி பின்னாடி பின்னாடி கொட்றது எங்கயாச்சு காலி எடோ இருந்துச்சுனா அங்க போய் கொட்டி விட்றது அழகா பாத்தீங்கன்னா குப்ப வண்டிலா வரதா செய்யுது அழகா ஆயி அங் ககெங்ன்னன்னா அங்க ஒரு ரெண்டு நாளிக்கு ஒரு அந்த மாரி சில நேரத்துல வர மாட்டேங்கிறாங்க போல அத நம்ம வந்துட்டு சரியா பாத்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோ எது சொன்னோனா அவுங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க இல்லயா அப்பதா நம்ம வந்துட்டு ஏனா குக் பண்றது ரொம்ப முக் கியமான ஒரு விஷ்யோ அத நம்ம வெளிலலா போட்டோனா ரொம்ப அதனால நோய் கேடு வரலா நமக்கு அப்டி இல்லாட்டி அது அங்கங்க போட்டு அப்பப்ப நம்ம எரிச்சர்ணு அங்க இருந்து அதெல்லா பாத்தீங்கன்னா பறந்து வருது மாசு அடையுது இன்னு அதுலேருந்து சில மக்குற குப்பல்லா பாத்தீங்கன்னா மகிடு சொல்லலா மித்த குப்பல்லா பாத்தீங்கன்னா இன் னு நாயில்லா கூட அங்க வரதா செய்யிது பூன அதெல்லா வந்துட்டு சாப்புடு அதுக் ஏதாச்சு நோய் ஏற்பட்டு ஒருவேள அது நம்ள ஏதாச்சு தாக் கிச்சுனா அப்ப இன்னு எவ்ளோ பெரிய அது வந்துட்டு கஷ்டமாயிரு
ம் அது நம்ம அத மட்டு பாக்கறோன் மா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து சுகாதார வேணு இப்ப வந்து தெரு முனைல தண்ணி தேங்கி நிக்கதுல எது இல்லன்னா வந்து வேற எங்கேயாது வந்து நீ ஏதாது ஒன்னு அந்த குப்பைய தூக்கி அதுல போட்றது ட்டு வந்து ஆள் ஆளுக் கு ஒவ்வொரு பக்கோ ஏதாது ஒன்னு செஞ்சறாங்க அத பாதிக்கது யாருன்னு கேட்டிங்கனா நம்மதா ஏனா அதுல கொசு உருவாவுது அது இது யோசிக்கவே மாட்டேன்றாங்க நமக்கு நன்மையேது நன்மையே நாட்னாதா நமக்கு நன்மை கடைக்கு நம்ம தீமைய நாடி நம் மேல நன்மைய கே இது பண்ணோனா ரொம்பவு வந்து அது வந்து கஷ்டமா போய்டு அது பாக்க போனா எனா இப்ப வந்து வீட்ட வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்பயு வந்து அழகா நம்ம வந்து சுத்தம் படுத்துணு அப்டின்னாக்கா அது நல்லாருக்கு ஒவ்வொரு இப்பயு வந்து தீம்ப வக்கறது அத வந்து அப்படியே போட்டு வச்சுட்டு துணி கழுட்ற துணி மணி அப்டியே போட்றது நா அப்ப ஷூஸ்ச அங்கங்க வக்காம வேற எங்கேயோ வக்கறது செருப்க்காலணிய சொல்ற நானு இந்த மாரி வந்து ஒவ்வொன்னு இருக்கு அப்பப்ப நம்ம வந்து சு சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தாதா நம்மளு சுத்தமா இருக்க முடியுமே அது இல்லாம வந்து தேவல்லாம பன்னி ட்ருந்தா அப்ப எது என்ன இத இது பண்ண முடியு சொல்லுங்க பாக்கலா இப்போவு நம்ம நேர வந்து முடிவடையிது உங்களுடைய உரை ஆளும் நல்லா இருந்துது ந நன்றி வணக்கம் ஆ அடுத்